வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நல்ல இருக்கோ தோழி சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி சாப்டே இப்பதா நா கொஞ்சம் இட்லி பண்ணன் குழந்தைகளுக்கு இட்லி வேணு சொன்னாங்க சாப்ட்டோம்
ஓ நீங்க இட்லின்னு சொல்றப்பதான் ஞாபகம் வருது நானும் வந்து இந்த ரோட் சைடு வந்து கடை போடலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கேன் சிஸ்டர்
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க போடுங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து எப்பொழுமே நீங்க கடை போடணும் அப்படின்னா எப்பொழுதும் உங்க வந்து சுத்தமா நீங்க வச்சுக்கடணும் அப்ப ஏன்னா எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க நானும் சாப்ட்டுருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ப்ரெஷ்ஷா ஏன்னா ஹோட்டல்ல பொருத்தளவு இப்ப சட்னி பண்ணாங்கன்னா காலைல பண்ணாங்கன்னா அத நைட் வச்சு குடுப்பாங்க ஆனா ரோட்டு கடைல வந்து அந்த மாதிரி வாய்ப்பே வராது ஏனா அங்க வந்து கம்மியான விலையு இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்ன அவஙக வந்து பிரெஷ்ஷாவே தயார் பண்ணுவாங்க திருப்பி இருக்குறத அவங்க அவுட் பண்ணிடுவாங்க ஏ னா நான் ரோட்டு கடையில பண்ணியிருக்க இட்லி சாம்பார் வந்து அவங்க ஹோம் ஹோம்ல ஹவுஸ்ல எப்படி பண்ணுவாங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்க அதே மாதிரிதான் இருக்கும் தோழி ஏன்னா நான் சாப்ட்ருக்கறதுனால சொல்றேன் நீங்க ஆரம்பிங்க தோழி எந்த மாதிரி நீங்க ஆரம்பிக்கணும்னு நீங்க வந்து யோசிச்சிருக்கீங்க
நான் இந்த கடந்த ஒரு மாசமா வந்து ரோட் சைடு எல்லாம் வந்து சாயந்திரம் நேரத்துல எங்கோட குழந்தைய கூப்பிட்டுட்டு ரோமிங் போவேன் அப்ப வந்து நிறைய கடை இந்த பாஸ்ட்புட் கடை அப்புறம் அந்த தோசை கடை இட்லி கடை நிறைய அடுக்கடுக்கு பக்கத்த பக்கத்தல நறயா கட ச்சிருக்காங்க அதனால வந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நானும் எங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணேன் இந்த காலேஜி ஸ்கூல் இருக்கிற இடத்துல பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டாலா போட்லாம் அங்க வந்து இட்லி சாம்பாரு வட சட்னி அதுக்கேத்த மாதிரி தோசை பனியாரம் அப்புறம் சமோசா வடை இதெல்லாம் போட்டு சேல் பண்ணலாங்கற ஒரு ஐடியால இருக்கேன் சிஸ்டர் அப்புறம் அந்த கடையில வந்து எப்பவும் போல சீலிங் சீலிங் அடிச்க்லாம் ரெண்டு மூணு லைட் செட்டிங்ஸு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி போர்டு போர்டுல கடையோட பேரு இட்லி விக்கப்படும் இட்லி தோசை அந்த மெனு ஐட்டம்லா போட்டுட்டு அது என்னென்ன ரேட்டு அப்படிங்கறதெல்லாம் அந்த பிளக்ஸ்
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மைதான்
ஆமா ஆமாங்க தோழி
அது மிகவும் பிரபலமா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்கள்ட்ட சொன்ன ரொம்ப பிரபலமா இருக்கு ஏன்னா நகரங்கள் மற்றும் கிரா கிராமங்கள்லா இருக்குல்ல அதுல வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிகமா உள்ள இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க குறை குறைவான உள்
ஆமாங்க ஆமாங்க தோழி
வந்துதான் வாங்கி நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து சாலையோர கடைகள்ல வந்து நீங்க பாத்தீாக்கலா எனக்கு ரொம்ப பஜ்ஜி பிடிக்கும் தோழி பஜ்ஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி அந்த மாதிரி சுண்டல் பண்ணுவாங்க தோசை பண்ணுவாங்க இப்போல்லாம் புது டிஷ்ஷு கூட ஆரம்பிச்சாங்க நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா பானிப்பூரி சேவை சேவை மசாலா பூரி இந்த நார்த்து சைடில் உள்ள இந்த மஞ்சூரியன் அந்த மாதிரி டிஷஸ் எல்லாமே இப்போ கொண்டு வந்துட்டாங்க அதான் சாட்டு சொல்லுவாங்க சாட்டு ஜூஸு இந்த மாரி பல வகையான உணவுகளை வந்து ரோடு சைடில் வந்து விற்கப்படுறாங்க ஏன்னா அத நான் பார்த்திருக்கேன் ட்ரை பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்திருக்கு
ஆமாங்க ஆமாங்க தோழி இப்போ நாங்க எப்படி ஐடியால இருக்கோம்னா காலையில வந்து டிஃபன் ஐட்டம் பொங்கல் பூரி இட்லி சப்பா இட்லி சப்பாத்தி தோசை எல்லாம் சுட்டுக்கிட்டு மத்தியானம் வந்து சாப்பாடு தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு இந்த ஹாஸ்டல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் வெளியே வந்து கூட சாப்பிடல்லா கர்ட் ரைஸ் இப்போ வெயிலுக்குெல்லாம் தயிர் சாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அது போடலாங்கிற ஒரு ஐடியாலால இருக்கும் அப்புறம் சாய்ந்திரம் நேரத்துல வந்து இட்லி ப இட்லி டீ வடை பஜ்ஜி டீய காபி பானிபூரி தட்டுவடை செட்டு அப்புறம் சூப்பு முட்டை இது மாதிரி எல்லாம் கடை கடையில வந்து போடலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கு அப்புறம் அந்த காலேஜ் பக்கத்திலயே பஸ் ஸாண்ட் இருக்கிறதுனால பஸ் ல இருந்து வந்து இறங்கி் டீ குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து டீ குடிச்சுட்டு போலாம் கொஞ்சம் பட்ஜெட் வந்து கம்மியா குடுத்துக்கலாம் குவாலிட்டிக்கு வந்து நல்லா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கு அப்புறம் வந்து அஹ் வீட்ல வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்புறவங்க வந்து சாப்பிடாமே வருவாங்க நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியா கடை ஓபன் பண்ணிட்டா அந்த குழந்தைகளும் வந்து நம்ம கடையிலயே சாப்பிட்டு தெம்பா போய் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலதான் சிஸ்டர் கடை போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம்
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உண்மைக்குமே இது வந்து ரொம்ப நல்லதுதான் ஏன்னா இந்த மாதிரி பண்ணம்பும் போது நம்மளுக்கு அஹ் இப்போ நீங்க வந்து குறைந்த விலையில குடுத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி இல்ல வசதியில உள்ள கம்மியானவங்கல்லாம் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய வருவாங்க ஏன்னா வேலைக்கு நீங்க சொன்னீங்களா வேலைக்கு போறாங்க வேலைக்கு போனவங்களா இருந்தாலும் சரி மாணவர்களா இருந்தும் சரி இப்ப வந்து நம்ம காலையில வந்து அவசரமா நம்மளுக்கு வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியாத பட்சம் நம்மளால சமையல் பண்ண முடியலனா வ நம்மட்ட வந்து கம்மியான வெலயில இருந்தா நாங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாரி கடைகள் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் புல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா இது வந்து சிறிய முதலீட்டு தொழில் ஆக்சுவலி என்னன்னா நம்ம வந்து நெறய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பெரிய கடைக்கு வாடகை இருபத்தஞ்சாயிரம் மு முப்பதாயிரம் அந்த மாரி வாடகை குடுக்க வேண்டாம் சின்னதான் இந்த மாரி பண்ணப்போ சிறிய முத லீட்ல வந்து நம்ம தொடங்க போது நம்மளுக்கு விருப்பி விருப்பமான சாலை ஒரங்களை இன்னைக்கு இங்க இருந்துறலாம் அடுத்த சாயங்காலம் வந்து இன்னொரு பிளேஸ் சாய்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாரி வந்து அந்த மாரி வண்டிய வந்து நம்ம சாலை ஓர உணவு கடையில வந்து நெறய வந்து நெறய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நெறய செர்வ் பண்ணதுக்கு சர்வர் அந்த மாரி தேவையில்லை ரெண்டு பேர் இருந்தாலே போதும் ஏன்னா அதுக்கு தேவையானது கடுனையான கடுமையான உழைப்பு மற்றும் சுவையான உணவுகள் அப்பறம் நல்லா வாடிக்கையாளர்கள் என்ன அந்த மாரி இருந்தாலே தொழில் வந்து ரொம்ப வெற்றியே ஆகும்னு சொல்வேன் தோழி நா
வந்து முதலீடு கம்மியா தான் போடறோம் இருந்தாலும் நாங்க கம்மி காசுக்கு தரோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டம்பர் வந்து நம்மளோட ஃபுட்ஹ வந்து டேஸ்ட் அவங்களுக்கும் புடிக்கணும் அவங்க புடிச்சா தான் ரெகுலரா வருவாங்க சரிங்க பத்து ரூபாய் எடு த்துட்டு போனாலும் காலையில பிரேக்பாஸ்ட் முடிச்சுக்கலாம் ஒரு இருபது ரூபா எடுத்துட்டு போனா மதியானம் மதியம் உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கணும் அம்மாவ அப்புறம் வந்து நெறய காசு குடு நெறய காசு வித்தோம்னா ஐயோ இவ்ளோ காசுல நம்ம சாப்பிடணுமாட அப்பிடின்ட்டு பட்னியா கூட இருந்துருவாங்க அதனால தான் நாங்க வந்து கம்மி காசுக்கு வந்து அஹ் குடுக்கலாம் நல்ல பொருள் வச்சு அஹ் பொருள் வச்சு எல்லாம் செய்து குடுக்கலாம் அப்படிங்கற ஐடியால இருக்குது சிஸ்டர்
கண்டிப்பா தோழி நீங்க வந்து நினைச்சிருக்கறது வந்து உண்மைக்குமே சக்சஸ் ஃபுல்லாஹ வரும் ஏன்னா நம்ம வந்து நீங்க நான் இன்னொன்னு ஒன்னு சொல்லிக்கிடுதேன் உணவின் தரம் மட்டும் நல்லா இருக்கும் உணவின் தரம் நல்லா இருக்கணும் அதுல வந்து சுத்தம் சுகாதாரம் ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னா வந்து கஷ் கஸ்டமர் வந்து எல்லாமே பார்ப்பாங்க நீங்க வெல மட்டும் குறச்சு கொடுத்தா போதாது அதுல வந்து தரம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் சுத்தமவும் இருக்கணும் இங்க சுத்தம் தரம் இருந்து டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பைசா குடுத்தாலும் உங்க கடைக்கு வருவாங்க ஒன் டைம் அவங்க சாப்பிட்டாங்கள உங்க டேஸ்டு அடிமையாகி கடைக்கு வந்துருவாங்க ஏன்னா நம்ம வந்து சுத்தமான ஏன்னா அவங்க பார்ப்பாங்க இவங்க சுத்தமான தண்ணில வாஷ் பண்றாங்களா சுத்தமான தண்ணில யூஸ் பண்றாங்களா உணவுப் பொருட்கள்லாம் மூடி வைக்கிறாங்களா அப்பறம் சுற்றுப்புறத்த வந்து தூய்மையாவும் உங்களோ உங்க கடைய சுத்தி ஏன்னா ரோடு சைடு போடுறீங்களானு அந்த இடத்தெல்லாம் சும்மா நீங்க வந்து இப்ப எல டஸ்ட்பின்ல போடணும்னா அந்த கவர் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருக்காங்களா தூய்மையா வச்சுருக்காங்களா இந்த மாரி வந்து வாடிக்கையாளர் வந்து பார்ப்பாங்க நீங்க நல்லா வ ச்சிருந்தீங்கன்னா உங்க கட மேல வந்து வாடிக்கையாளருக்கு ரொம்ப நம்பிக்கை வரு
ஆமாங்க ஆமாங்க சிஸ்டர் எ நானு ரெண்டு மூணு கடைக்கு போய் நல்லா விசாரி சுத்தி பாத்து அவுங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறெல்லா நோட் பண்ணி வச்சிருக்கே கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கறது மேல வந்து முடி கொட்டாம இருக்கற்துக்கு வந்து மேல கேப் போட்டு கிறது அப்பறோ வந்து க கை கழுவற்துக்குன்னு தனி எடோ அப்பறோ அந்த எலய போட்றதுக்கு தனி எடோ டெய்லியு மார்னிங் ஈவினிங் வந்து அ கஸ்டமர் வந்து உக்காந்து சாப்பட்ற எடத்த நீட்டா க்ளீனா வந்து கூட்டி வச்சிர்ணு அப்பதா வந்து அவங்க சாப்புட்றப்ப நீட்டா இருக்கு நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்டின் வந்து ஒ ஒரு சாப்ட்ட திருப்தி இருக்கு அவுங் சந்தோஷமா வந்து சாப்ட்டு ஃபுல் வய்றோட வீட்டுக்கு போவாங்க ச்ச் மறுபிடியு நாளைக்கு நைட்டு சரி நம்ம போய் சமைக்கிறதுக்கு சமைக்குற செலவுக்கு இங்க வாங்கிட்டே போய்ர்லா பசங்களு வந்து நல்லா திருப்தியா சாப்புட்டு வெளையாடுவாங்க அப்படிங்கிற எண்ணோ வந்து கஸ்டமர்க்கு வந்து வர்ணு சிஸ்டர் நம்ம வந்து அவங்க சந்தோஷ்த்துக்காக தா கடையே போடுறது
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது உ உண்ம தா ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டுந்தா நம்மளுக்கு வந்து அ ச்ச் எப்பொழுதுமே மொதன்மொதல நம்ம பிசினஸ் ஸ்டாட் பண்ணோம்னா லாப நோக்கத்துல வந்து ஸ்டாட் பண்ண கூடாது நீங்க சொல்றது கண்டிப்பா ஹண்ரேடு ஃபர்ஸன்டேஜ் உண்மை லாப நோக்கத்துல வந்து ஸ் டாட் பண்ணாம கஸ்டமரோட திருப்தி இருந்தா மட்டுந்தா நம்மளுக்கு வந்து அந்த ஒ கட வந்து தொடந்து நடத்த முடியு ஏன்னா சாலையோர உணவு கடைகள் வந்து இன்னைக் பாருங்க பல நெறய குடும்பத்துல வந்து குடும்பங்ள வந்து வேல பார்க்கறாங்க அவுங்க அ ஒருத்தொவ்ங்க மட்டு வேல பாக்காம அப்பா அம்மா சும்மா இருக்க குழந்தைகள் இந்த மாரி வேல பார்த்து வருமானத்தை வந்து அவுங்க வந்து பெருக்கிக்கிட்டுதாங்க ஏன்னா ஏன்னா கூட்டம் கஸ்டமர் நெறய வரப்போ வந்து வெயிட்டிங்லியு நிக்க மாட்டாங்க நம்ம ஃபர்ட்டு ரெண்டு பேர் இருக்கணு நம்ம கஸ்டமர் நெறய வர ஆரம்பிஷ்டாங்க அப்பினா வந்து சாய்ங்கால நேரத்துல வந்து நம்ப உங்களால வெளியால வெக்க முடியலியூ அப்டிங் காரணத்தாலு குடும்பத்தலருந்து யாராது பெரியவங்களோ சின்னவாங்களோ கூப்புட்க்லா ஏனா கஸ்டமர் எல்லா கஸ்டமரு வெயிட்டிங்கு பண்ண மாட்டாங்க ஏன அவுங்க வந்த ஒடனே டக்கு டக்குனு அவுங்களுக் அரேஞ்ச்சு பண்ணி என்ன வேணு சொ சார் உங்களுக்கு என்ன வேணு அந்த மாரி அரேஞ்ச் பண்ணி அவுங்களுக்கு வந்து கரெக்டான டைம்ல வந்து மலிவான வெலயில வந்து ச ஒரு நல்ல தரமான உணவுகள் குடுக்கதன் மூலம் வந்து அவுங்க வந்து ச‌ ச சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு நா சொல்லுவே தோழி
ஆமாங் ஆமாங் தோழி நம்ம எவ்ளதா நம்ப சேவ் பண்ணாலு அந்த கொழம்பு ருசி அப்டிங்கற்து வந்து கை கை மா கை ராசி வேணு ச்ச் ஒருத்தர் இப்ப நா கொழம்பு வைக்றே நீங்க கொழம்பு வெக்கிறீங்ங நீங்க ஒரு டேஸ்ட்ல வெப்பீங்க நா ஒரு டேஸ்ட்ல வெப்பே அது எல்லா டேஸ்ட்டு வந்து நல்லா கட ஓபனிங் பண்ணி அது சமைக்கிறப்போ இருக்கணு அப்பதா வந்து கஸ்டமர் வந்து அந்த இவங்க கை கை பக்குவோ வந்து நல்லாருக்குது இங்க வந்து எ ப்ப சாப்பிட்டாலு ஃபுட் பாய்சனோ சைட் எஃபெக்ட்டோ எது வரமா வராது அப்படிங்குற நம்பிக் க வேணு அந்த நம்பிக்கைக்கு மேல வந்து கடவுளோட அனுகிரகோ வேணு கடவுள் மனசு கடவுள் நம்மளுக்கு நல்ல ஆசிர்வாதோ குடுத்தாங்கன்னா அந்த கட வந்து எவ்ளோ வே எவ்ளோ வந்து குறைவான த ச்ச் முதலீட்ல ஓடுனாலு நல்லா ஓடோ அ நிறுத்தா நிக்காமல் ஓடுன் வச்சுக்கோங்களே
கண்டிப்பா தோழி ஏனா அந்த மாரி கடவுளோட ஆசீர்வாதமு வேணு எல்லாரோட ஆசீர்வாதோ கடவுளோட ஆசீர்வாதோ நம்ம இருந்து ஒரு பிசி ஒரு சின்னா தொடங்குறதுக்கு என்னோட வாழ்த்துகள்
வா அ நா மறுபடியு ஏதா டவுட் இந்தா அடுத்த கால்ல கேக்குறே தோழி பாய் பாய்